அத கேட்டே ஆ கேக்குது
ம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க சாட்டீங்களா
அவங்க குரல் எனக்கு சரியா கேக்கல
இப்ப கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ சாப்டீங்களா
ஆ சாப்டேன் நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்ட்டு டீ குடிச்சோம் இப்பதான்
டீ குடிச்சீங்களா செரி செரி நீங்க என்ன பண்றீங்க படிக்கறீங்களா வேல செய்றீங்களா
வேல தான் செய்றேன்
அப்டிங்களா
ஆ நீங்க இல்ல அப்பறமா பண்ணணும்
அப்டிங்களா சேரி சேரி
உம்
ம் எ நீங்க எந்த ஊரு
அதுல்லாமா சொல்லணும்
ஆ அதெல்லாம் சொல்லலாம் ஒன்னும் பிரச்சன இல்ல அட்ரஸ் தா சொல்ல கூடாது
அப்டியா சரி சரி கடல்லு
அப்டிங்களா சரி சரி
ஆ
நா இங்க சென்னை
சரி நா நம்ம அங்கே அங்கே மழ பெஞ்சுதா நேத்து
ஆ பேஞ்சுது நேத்து இல்ல முந்தா நேத்து நல்லா ம் மழ வந்துச்சு நல்ல ஜோராவே வந்துச்சு இங்க அதிக அதிகமா மழ இல்ல கொஞ்ச விட்டு விட்டுதா வருது
அதேதான் அந்த பிரச்சனனாலதா எங்க ஊர்லயும் நேத்து வந்தது மழ
அப்டிங்களா நேத்து இங்க வரல கொஞ்சம கூட மழ முந்தா நேரத்து நல்ல மழ இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு அன்னக்குன்னு பா்த்து நாங்க வீட்ல இல்லாமே வெளில கெளம்பனோம் எல்லாருமே ஃபேமிலியோட வெளில போலாம் அ இங்க கோவலம் இருக்கு இரு கோலம் பீச் வரைக்கு போலா அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரு கிளம்பணு பாத்தா பாதி தூர தா போனோ பாதி தூர கூட போகல ஒரே மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து அங்க போறதுக்கு ஒன்றரை மணி நேர ஆகு நாங்க வீட்டுல இருந்து கிளம்ப ஒரு அரை மணி நேர தா ஆச்சு ஒரு மணி நேர டிராவல் பண்ணணு பாத்தா இப்டி மழ வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பசங்கள எல்லா வச்சுக்கிட்டு அதுவு டூ வீலர்ல டூவீலர்ல்னா நம்மளுக்கு என்ன ஆகு இல்ல வண்டி கூட ஓட்டு
அனைக்கின வந்துரு அடுத்துல்ல மழைல கண்ணு தெரியாது ஓட்டவு முடியாது
ஆஹ் அத ஹெல்மெட் வேற மண்டல போட்டுட்டு இன்னு ஹெவி வெயிட் இருட்டன மாரி இருக்கு பசங்களை வச்சிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தோழா ரொம்ப ஏய் இது என்னடா இது இவ்வளவு நாள் வீட்லயே இருந்தோ மழை வந்துசிச்சு மழ நல்லா இருக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கே அப்டின்ட்டு தோணிட்டே இருந்துச்சு அன்னிக்கின்ன்னு பாத்து நாங்க கிளம்புனோ பாத்தா இப்படி ஒரே மழ அன்னைக்கு ரொம்ப ஆனா ஒரு சைட்ல நல்லாதா இருந்துச்சு ஜாலியா அந்த மழைல என்ஜாய் பண்ணிட்டு
ஆமாம் நெனையிறோ அதனால ஒரு ஆசையாக இருக்குது
ஆமா அது ரொம்பவே நல்லா இருக்கு எப்பவுமே மழைனாலே எல்லாருக்கு பிடிக்கு ம்
நேத்து நான மழையில தா நினைச்ச நினைச்சுதா உடம்புரியல்ல போய தொண்ட முடுச்சுகிச்சு
அப்டிங்களா ஏன் உங்களுக்கு செட் ஆகாதா மழையில போனா
இல்ல இல்ல திடீர்னு மழை வந்
ஆமா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது நம்மளுக்கு இந்த வெயில்ல இந்த மழையில நனையு போது நம்மளுக்கு கோல்டு புடிக்கு
அதான் புடிச்சுகிச்சு அதனாலதா புடிச்சிக்கிச்சு தொண்டை கட்டிக்கினு ஒரு மாரியா போயிரு
அப்டிங்களா மருந்து ஏதாவது எடுக்க வேண்டியதானே
இல்லங்க ஒன்னு ஒரு நாளைக்கு என்ன ஆக போதுன்னு விட்டுட்டா அதுக்ககுல்லா அடுத்து இது
அப்போ நீங்க மருந்து எடுக்கலன்னா கசாய மாரி ஏதாவது எடு எடுத்துக்கலா இல்லையா
ஆ சாப்டே தூதுவல சாப்டே ஓரளவுக்கு பரவால
ம் இல்ல இப்போ நீங்க ரொம்ப தொண்ட கட்டிட்டு இருக்கு அப்டின்னா நீங்க இந்த இஞ்சி தட்டி தொ அப்டியோ நல்லா மஞ்சதூளு மேளகு எல்லா போட்டு கொஞ்ச தண்ணி கொதிக்க வச்சி அது ஒரு அரகப்பு அர வரைக்கு நல்லா கொதிக்க வச்சி அதுகப்புறமா அது கொஞ்சோ வமா இருக்குபோது நீங்க குடிச்சீங்கன்னா கொஞ்சோ அனி போட்டு கொஞ்சோ குடிசீங்கன்னா அந்த தொண்டைக்கு கொஞ்சோ இதமா இருக்கு இரும்பல் கூட வராது
இரும்பல்லா ஒண்ணு இல்ல தொண்டை தா லைட்ட காரக்கறனு சூட்டு மேலே ஏதோ இந்த வர்ட்டு சளி மாரி புடிச்சிச்சி
அப்டிங்களா சேரி சேரி அது சரிய ஆயிரு ஒரு நாள் தா இன்னைக்கு தானே ஒரு நாளு
அதனால தா அதனால தா எதுவு பண்ணல
உம் செரி செரி ஆனாலும் நம்ம வீட்டு நம்ம வெளில மறந்து வாங்காம வெறு வீட்ல இந்த மாரி எதாது கசாயம் மாதிரி இல்ல ஏதாது இஞ்சி போட்டு நல்லா டீ எல்லா குடிச்சா கூட ந கொஞ்சோ தொண்டைக்கு நல்லா எதமா இருக்கு
ஆமா கால்ல இஞ்சிடிதா குடிச்சோ
ம் ம் என்ன சமையல் இன்னிக்கி வீட்ல
இங்யை கீரங்க
கீரையா செரி செரி எங்க வீட்லயு கீர தா தோழ இன்னிக்கி
ஏ கீறேன்ன கிறங்க
என பருப்பு கீரைதா
பருப்புக்கீற
ஆமா பருப்பு கீ இது முருங்கை கீர இல்ல அது கீர என்னவோ வாங்கி அம்மா என்ன பண்ணாங்க இதுல பருப்பு போட்டு செஞ்சாங்க வெறும் கீர சாப் டா எங்களுக்கு அவ்ளவோ பிடிக்கல செரி கொஞ்சோ பருப்பு போட்டு செய்யும்போது அது கொஞ்சோ டேஸ்ட் நல்லா இருக்கு அப்டின்னு அந்த மாரி பருப்பு போட்டு செய்வாங்க எங்க பருப்பு கீர சொன்னாலே இங்க மார்க்கெட்ல தருவாங்க
எணுக்கு தெரியல எனக்கு என்னன்னு நாங்க முருங்கீரை இந்த புளிச்சா கீர சாப்பிட்டோ
புளிச்ச கீரயா செரி அது நம்ம இது தாளிச்சிட்டு சாப்பிடுவாங்க அது அப்டியே சும்மா அப்டியே அந்த பாயில் பண்ணிட்டு நல்ல தக்காளி எல்லா போட்டு பாயில் பண்ட்டு அத அப்டியே இந்த இது வச்சு மசிச்சி பண்ணுவாங்க அதுதான புளிச்சக்கிற
ஆமா ஆமா அதாங்க
உம் அதுவும் புடிக்கு எங்களுக்கு அது கூட கருவாடு சாப்டும்போது அப்புறமா மீன் வருறுவல் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கு
ஆமா கரோடு கடயிலா நல்லா இருக்கு
உம் கருவாடு சும்மா அந்த ஒரு பீஸ் வச்சுட்டே நீங்க சாப்பாடு சாப்ட்டு எழுந்துக்கலா அந்த மாரி கருவாடு எடுத்தாலே போது அந்த அந்த கொழும்புக்கு நல்லாவே இருக்கு
ஆமாங்க அதா நா கருவாடு கருவாடு சாப்பில நீ நா அதுனா சோத்து வத்துல வத்துக்கணு கருவாடு சாப்பல வெரு கீரா அது மட்டுதா
ம் செரி செரி உங்க வீட்டுல யார் யார்ரு இருக்காங்க
எங்க வீட்டுல நா மட்டுதாங்க அம்மா இருக்காங்க ஆ அம்மா இருக்காங்க அவ்ளத
ஆ தங்கச்சி அக்கா அந்த மாரி
இல்ல அவுங்கள்ல மேரேஜ் பண்ணிங்காங்க
மேரேஜ் ஆயிடுச்சா எத்தன அக்கா தங்கச்சி நீங்க எலாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாரி
இல்ல இல்ல இல்ல ஒண்ண ஒண்ணும் தா
ஒரு
அக்கா
ஒரு அக்காவா நீங்க தான் ரெண்டாவது
ஆமா
சேரி சேரி அவுங்களுக்கு கல்யாண ஆயி பசங்க இருக்காங்களா
ஆமா இருக்காங்க
ம் சேரி சேரி அவுங்க எங்க அதே ஊர்ல தா இருக்காங்களா இல்ல வெளில எங்காவ்து கல்யாண பண்ணி குட்த்துட்டீங்களா அப்டிங்ளா சேரி சேரி ரொம்ப சந்தோஷ அப்றம் சொல்லுங்க
நீங்க என்ன பண்ணீங்க நீங்க கால்ல என்ன சாப்ட்டீங்க
ஆ புரியல
கால்ல என்ன சாப்டிங்க
காலைல எதுமே இல்ல காலைல நல்லா தூங்கி லேட்டா தா எழ்ந்துக்குனே அதுனால வெறு இந்த பாலு பிஸ்கெட் தா சாப்ட்டே
ஒர்க் பண்றீங்ளா காலேஜ் பண்றீங்ளா
இல்ல இல்ல கல்யாண ஆயிடுச்சு பாப்பா இருக்கு எனக்கு
ஆ செரிங்க இல்ல வீட்ல அவுங்களுக்கு அவுங்களுக்கு சாப்பாடு ஆக்கணுல்ல
ஆமா அவுங்களுக்கு இன்னைக்கு ஆக்கல அம்மா இன்னைக்கு செஞ்சாங்க சொன்னல்ல சே அம்மா வீடு பக்கத்துல தா பக்கத்துல மீன்ஸ் ஒரே பில்டிங் தா நானு அம்மா கீழ இருக்கோ மேல அக்கா இருக்காங்க மொதல் மாடில ரெண்டாவ்து மாடில தங்கச்சி இருக்காங்க ஒரே பில்டிங்ல தா இருக்கோ எல்லாருமே சேரி இன்னைக்கு கொஞ்ச நல்லா அசந்து தூங்குனனால சமைக்கல அம்மா சமைச்சிருந்தாங்க அத என் கணவருக்கு கட்டி குடுத்துட்டே மதியானமா சமைச் ச்சு நா என்ன பண்ணே எங்க பாட்டிக்கு குடுத்து நானு பாட்டியு சேந்து சாப்ட்டுட்டோ
பாட்டி உங்க வீட்ல இருக்காங்களாங்க
ஆமா எங்க அப்பா எங்க பாட்டிக்கு ஒரே ஒரு பையந்தா எங்க அப்பா மட்டுந்தா
ஆ ஹா
ஆனா நாங்க நாலு பேரு அக்கா தங்கச்சிங்க நாலு பொண்ணு பைய இல்ல தம் அண்ண தம்பி இல்ல
அதுனால நீங்களே ஒன்னாவே இருக்கீங்க எல்லா
ஆ இல்ல அதுதாங்க எல்லாருமே தனித்தனியா தா இருந்தோ ஒன்னு ஒன்னா எல்லாருக் க்கு கல்யாண பண்ணி குடுத்தாங்க எல்லாரு தனித்தனிய தா இருந்தோ இப்போ நாங்க இப்ப பாத்தீங்கனா சென்னைல ஒரு வீடு வாங்குனோ எல்லாரு சேந்து எல்லாரு எத் தாவ்து ஒரு வீடு வாங்கணு அப்டினா இப்போ சென்னைல வாங்கனுனா ரொம்பவே கஷ்டோ சேரி சேந்து வாங்குனா கொஞ்ச ஈஸியா ஆமா சேந்து வாங்குனா கொஞ்ச ஈஸியா இருக்கு அப்டின்ட்டு நாங்க தங்கச்சிங்க அக்கா கூட சேந்து வாங்குனோ அம்மாவு அம்மா அப்றமா ரெண்டு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி நா இங்க நாலு பேரு சேந்து ஒரு வீடு வாங்குனோ அதுல இப்போ நானு அம்மா கீழ இருக்கோ அக்கா மேல அதுக்கு மேல மாடி ரெண்டாவ்துல தங்கச்சி இருக்கா அந்த மாரி ஷேர் பண்ணி வாங்கிட்டு அ லோன் கூட கொஞ்ச வாங்குனோ சேந்து எல்லாருமே சேந்து கட்டிட்ருக்கோ
நல்லதுங்க இதுதா வருதுங்க இந்த இந்த ஜென் இந்த ஜென் இல்லயாவ் துமாறிங்க சூப்பருங்க
ம் ரொம்ப சந்தோஷ நீங்க இந்த மாரி சொல்லும் போது ஆனா கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு தெரியுமல்ல எல்லாருமே சேந்து இருக்கும் போது கொஞ்ச சண்ட அந்த மாரி
அது வருந்தாங்க அது ஒன்னு பிரச்சன இல்ல இருந்தாலு எல்லாரு மனசு ஒத்து வாங்கினீ கில அதுவரையு பரவா இல்ல எவ்ளோ பேர் பிரிச்சிங் பிரிச் ச்சிங் தா போவ பாப்பாங்க நீங்க எல்லா சேந்து வாங்கிருக்கீங்க
ஆமா கரெக்டா சொன்னீங்க நீங்க எ ஏனா இப்ப இருக்கிறதே பிரிச்சுக்கணுன்னு தா நெனைக்கிறாங்க
பிரிச்சுக்குன்னு போணுதா பாக்குறாங்க இங்க எல்லா கல்யாணம் பண்ணின்னு அப்பறமா பாக்குறீங்க
ஆ எங்களுக்கு அமைஞ்ச கணவர்கள்லு எல் எ அக்காக்கு தங்கச்சிக்கு எனக்கு எல்லாருக்குமே வந்த அந்த மனுஷங்க எல்லாருமே நல்ல மனுஷங்களா இருந்தாங்க எ கணவர் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்வு ஆனா அக்காக்கு தங்க கு வெளி ஆளுதா ஆ நல்ல பைய மாதிரி எங்க அம்மா அப்பாக்கு ஒரு பைய கெடையாது ஆனா வீட்டு மருமக மருமகன் பாத்தீங்கன்னா பையே மாதிரி தா இருப்பாங்க சோ அந்த மாதிரி என்ன இருக் சின்னா எல்லாரு சேந்து வாங்கிக்கலா அப்டின்ட்டு
ஆ நல்லதுதாங்க
அவுங்கதா பிளான் பண்ணா எல்லாருமே எப்படின்னா என்னோட கணவர் அக்காவோட கணவர் தங்கச்சி எல்லாருமே ஒரு சொந்த அண்ணோ தம்பி மாதிரி இருப்பாங்க தோழா
ஆ அதா நல்லருதாங்
ஆமா அந்த மாரி இருக்கற்துனால கொஞ்சொ எங்களுக்கு வாங்றதுக்கு எ இதுவா இருந்துச்சு வாங்கிட்டோ ஆனாலு கொஞ்சொ கொஞ்கொ இப்போ என்னதா இருந்தாலூ சேர்ந்து இருந்தா கொஞ்சொ கொஞ்சொ அந்த ப்ராப்ளம் வரூ கொஞ்சொ சண்ட வரூ ஆமா பசங் க அதா பசங்க இருக்காங்க மேல கீழ சுத்துவாங்க படிக்கெட்ல விழுந்துருவாங்க நீ பாரு நா பாரு அந்த சண்ட நடதிட்டே தா இருக்கு
இல சரிங்க இருங்க இருங் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ
ஆ செரிங்க தோழா நம்ம மீண்டும்
ஆ சரி